கேக்குதா ப்ரோ வணக்கம்
ஆ வணக்கம் ப்ரோ கேகுதா
ம் கேக்குது ப்ரோ
கேக்கு என்ன பண்றீங்க
சும்மாத்தா ப்ரோ இருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதாம் ப்ரோ ஆ சாப்டாச்சு ப்ரோ நீங்க
ம் சாப்டாச் சாப்டாச்சு ப்ரோ
என்ன சாப்டீங்க
நானா ரசோ அப்றோ மீன் வருவல்
என்ன மீனு
அதா ப்ரோ அது வந்து எப்டி சொல் டின்னா நீங்க நீங்க ஆத்துல மீன் சாப் இது சாப்டுடீங்ளா ஆத்து மீன்லா
ஆத்து மீனா
ஆ
ஆ ப்ரோ நம்ம எல்லா மீனு சாப்ட்ருக்கன் ப்ரோ
ஆத்துல சின்ன சின்னதா ஒரு மீன் இருக்கும் பாத்தீங்களா
ம்
அந்த மாரி மீனு ரொம் ரொம்ப சின் சின்னதா இருக்கும்
கெண்ட அந்த மாதிரியா
இல்ல ப்ரோ ரொம்ப சின் சின்ந்தா தா இருக்கும் பொடிசு
ஐயிர மீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி
இல்ல ப்ரோ அது அத விட சின்னது ப்ரோ
பாத்தா தெரியும் என்ன மீனுனு
ஆ சின்னச்சின்ன மீனு ப்ரோ
கும்ப ஓகே ஓகே ம்
ஆ நெத் நெத்திலி மீன் இருக்கும் பத்தி பாத்துருக்கீங்களா
ஆ தெரியு தெரியும் நெத்திலி மீன்
அந்த சைஸ்ல
ஃப்ரையா அப்ப நல்லாதா இருக்கும் ஃப்ரை பண்
ஆ நல்லாதா இருக்கும் நீ என்ன ப்ரோ சாப்ட்ட
நா இட்லி சட்னி ப்ரோ அவ்ளோ இங்க தேங்கா சட்னி ப்ரோ
தேங்கா சட்னியா செரி செரி ப்ரோ அப்றோம் என்ன ப்ரோ பண்ற காலேஜ் காலேஜ் போறியா இல்ல
காலேஜி முடிச்சி ஒன் மந்த் ஆகுது ப்ரோ
ஓ
ஒர்க்குகாக வெயிட்டிங் ஆமா ஆமா
ஆ என்ன ப்ரோ பண்ண காலேஜ் ல
ஆ விஷுவல் கம்யூனிகேஷன் ப்ரோ
விஷுவல் கம்யூனிகேஷன் அப்டின்னா
போட்டோகிராபி எடிட்டிங் சினிமா ஃபீல்ட் அந்த மாதிரி
அப்டியா
ஆமா விஸ்காம் விஸ்காம் கேள்விப்பட்டுருக்கீங்கள பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டி
ஓகே ஓகே ப்ரோ
நீங்க என்ன படிச்சீங்க
நா பி சி ஏ ப்ரோ
ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா
இல்ல ப்ரோ நானும் உன்ன மாரிதா ப்ரோ இப்போதா ப்ரோ முடிச்சே
நீங்களா ஓகே எந்த காலேஜி
ஆமா ப்ரோ வேல்டெக் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ம்
அப்றோ என்ன தெரியு தெரியு
தெரியு ஓகே ஓகே
கியா அப்றோ என்ன என்ன டூர்ல்லா போனீங்கிளா
ஆ போனோம் ப்ரோ இப்பதா ப்ரோ ரீசன்டா ஜூன் மன் டுருக்கனு ஏரியா பசங்க கூட மூணாறு வாகமொன்
ம் ம் ஓகே ஓ
ம் நல்லா இருந்துச்சு ப்ரோ
க்ளைமேட்லா க்ளைமேட்லா நல்லாந்துச்சே
க்ளைமேட் தரமா இருந்துச்சு ப்ரோ ஏன்னா நாங்க கரெக்ட்டா வந்து இந்த மார்ச் ஜூன் ஸ்டார்ட் ஆகுற டைம் கரெக்டா ஜூன் அஞ்சு அப்றோ நல்லா இருந்துச்சு லைட்டா மழ வந்துச்சு க்ளைமேட்டு நல்லாருந்து செரி குளரா ரொம்ப குளரா இல்லாமாஒ மீடியமா
ஆ ஆமா ஆமா
நல்லாருந்துச்சு
எத்தன பேரு போணீங்க
நாங்களா ஒரு இருவது பேரு இருக்கு
இது வேணா
ஆமா ஆமா கோச்சி
ம் பலர் பா இது பட்ஜெட்
ஒர்த்திருக்கா ப்ரோ
ஆ
ஒர்த்தக்கு
டென்கே வா எத்தன் நாள்
அ ஒரு வீக் இருக்கு ப்ரோ சிக்ஸ் டேஸ்
ஓ ஓகே சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் அப்ப ஓகே கரெக்டாதா இருக்கு நாம நெக்ஸ்ட் மந்த் தா போறோ ப்ரோ ஆகஸ்ட்டு விவ் பின்னா அ ஆலப்புழா மூணார் கொடைகானல் அப்டி நம்ம ஒரு வருஷோ வருஷோ போவோ ப்ரோ இங்க பசங்கள் எல்லா வீட்ட அண்ட பிரதர்ஸ் அப்டியே எல்லா போவோ
ம்
எப்டின ஒரு இருபத்தஞ்சு பேரு போவோ வேன்ல ஒரு த்ரீ இயர்ஸா போயிட்டு இருக்கோ ரெகுலரா அது வருஷத்துக்கு ஒரு டைம் போற மாதிரி ப்ளான் அது எப்பயுமே
அ அ
ம் அதா ஆகஸ்டு இந்த வருஷ வந்து ஆகஸ்டு பிளான் பண்ணிருவோ இனி ஜுன் ஜூலைல போய்டுவோ ஆமா
ஃபுல்லா மழதா ப்ரோ
அப்ற ஆகஸ்டு மழ சீசன்தா நல்லாருக்கு கிளைமேட் நல்லா கிளைமேட் நல்லாருக்குன் அதனால ம் ம் ம் நாங்க சீட்டு புடிச்சிப்போ ப்ரோ மந்த்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி
அப்டியா
ஆமா இப்ப எல்லா இதுல சின்ன பசங்க நெறைய பேர் இருக்காங்க எல்லாரையு ஒரே டைம்ல ம் காசு எதுவு அதனால வந்து மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி நாங்களே வட்டிக்கு விட்டு எங்களுக்குள்ளே தேவை யாருக்குன்னா காசு தேவைன்னா அவங்க எடுத்து அதுல வந்து கடைசியில ஒரு எல்லா வருஷமுமஒரு ஒன்ர ப்ரோ ஒன்றர லட்ச அதுமாரி ஒண்ணு அறுபது அந்த லாஸ்ட் இயர் ஒண்ணு அறுவது இருந்தது அப்டியே போயி ஒரு போர்டேஸ் ஸ்டே பண்ணுவோ ஃபைவ் டேஸ் கணக்கு டூ மந்த்தா
ம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு போர் டேஸ்க்கு
போர் டே மொத்த நாங்க ஒரு ஒன்ற ஒண்ணு அறுவத்தஞ்சு எத்துன் போனோ ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ ஒரு ஒரு ப்ராஸ்ஸஸ்க்கு எவ்ளோ ஆச்ச கேக்குறே
ஒரு பர்சனுக்கு டு டுவல்வ் மந்த்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு கட்டி போறனு அது வட்டி காசு எக்ஸ்ட்ரா வரு
சிக்ஸ் தௌசன் டுவெல்வ் மன்த் ஃபைவ் ஹன்னா சிக்ஸ் தௌசனா
ஆமா ப்ரோ அது இல்லாம இப்ப வட்டி லேட்டா கட்டுறவங்க இல்ல அதுல காசு எடுத்து திருப்பி கட்றவங்க லேட்டாச்சி டி அந்த காசு கொஞ்ச எக்ஸ்ட்ரா இதுல வரு அந்த மாதிரி போறது நம்ம ட்ரிப் பு அவ்வளதா அப்படி போயிட்டுதா இருக்கோ அதுல வந்து இப்ப நம்மளுக்கு எந்த ஒருவா எத்துன் போக வேண்டிய வேல இல்ல பாரு போற அன்னைக்கு திருப்பி கெளம்புற அன்னை எல்லாமே அதுலே ஸ்நாக்ஸு எங்க எது வேணுமோ அதுல எல்லாருமே பாத்துருப்போ
ம் ம் அந்த மாரி கட்னா ப்ராப்ளம் வராம இருக்கா அந்த மாரி பண்ணா
ஆ வராது ப்ரோ எல்லா பிரதர்ஸ் தா வீட்டு பக்கத்துலயே
இல்ல ப்ரோ இப்ப யாராச்சு கேப்பாங்கல்ல கணக்கு
ஆ கணக்கு அது ஆ வெசாரிக்கனு எல்லாருக்கு தெரியு எல்லாமே இப்ப எப்புடின்னா இப்ப வந்து எங்கிட்ட ஒரு ஒரு ட்வண்டி தௌசண் டுவெண்ட்டி தௌசண் குடுத்துருவாங்க அந்த மாரி அவங்கவங்க கிட்ட அப்பப்ப ஒரு ஆளு கிட்ட கணக்கு அப்பப்ப இப்ப இன்னிக்கு வந்து நாங்க சுத்தற ன்னா நைட் வந்து ரூம்ல ஸ்டே பண்ற எடத்துக்கு வந்து எல்லாரு கும்பலா வரவங்க வந்து பாக்கலா எல்லாரு எழுதுவாங்க அந்த கணக்கு இங்க இவ்ளோ ஆச்சு அது அவ்ளோ ஆச்சு இவ்ள செலவாயிருக்கு அப்டின்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கணக்கெல்லா கரெக்டா இருக்கு எதுவு இது த்ரீ இயர்ஸா போயிட் போயிட்ருக்கோ இது நாலாது வருஷ போறதிப்ப
ம் அதா நாலு நாள் போனிங்கல ப்ரோ வேனுக்கு மட்டு எவ்ள ஆச்சு ப்ரோ
ப்ரோ கரெக்டா தெரில ப்ரோ அந்த நோட்ட பாத்தா தெரியு நம்ம அது எவ்ளோ ஆகு கரெக்டா தெரில
ஒரு நார்மலா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு ப்ரோ எவ்ள இருக்கு
நா அத பத்தி இது வரைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தேட்டி ஆகுமோன் நெனைக்கற நானே சொல்ற அது கரெக்டா எனக்கு எவ்ளோ ஆகுனு தெர்ல
தேட்டி தானா என் தேட்டி தானா
அப்படிதா நெனைக்கிறே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்ள ஆச்சு
ப்ரோ தேட்டி தான ஆச்சு
இல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ மொத அத வெச்சு நா சொல்
ப்ரோ எழவதுக்கு மேல ஆச்சு ப்ரோ எழுவத்ர எழுவத் ரெண்டாயிருக்கு கரெக்டா
கரெக்டா எத்தன் நாளு போயிட்டு வந்தது
கரெக்டா எத்தன கிலோமீட்டர் பாரு ப்ரோ நீ எத்த நாள் பாக்காத
ஆமா அந்த அது எல்லா ரைட்டு் தா ஆனா எழுவது அந்த ரேஞ்சு இது வரைக்கு ஆனதுல்லனு எனக் வெரியு ஆனது இல்ல அவ்ளவா
ஆனதில்லயா எத்தன கிலோமீட்டர்கு போவிங்க நீங்க
நாங்க நறைய தா ப்ரோ ஃபோ அப்டேயே எங்க போதாலு சுத்தம் ப்ரோ நாங்க பிளானே வந்து இங்கந் பண்றது இல்லாம அங்க போயிட்டு தேவன்ற எடத்துக்கு போவே
அது என்மோ கரெட்டுதா இங்க பண்றது வேஸ்ட்தா அது நடக்காது தெரியு
கரெட்டா பிளேஸ்க்கு போய்டுவோ பட் இருந்தாலு அது இல்லாம நாங்க அத தவிர்த்து சும்மா சுத்திட்டுருப்போ இங்க போலா அங்க அங்க போய்ட்டு பிளேஸ் சின்ன சின்ன பிளேஸ் பாத்துட்டு அந்த மாதிரி
ம்
அது மாரி நாங்க ரூம் எடுக்குறது வந்து ஒரு லாங்கான அங்கி யாரு இல்லாத எட பிரைவசியா அந்த மாரிதா ரூம் எடுப்பே போன வாட்டி மூணாறுல ஒரு ரூம் எடுத்தோ ரொம்ப மேல ப்ரோ மலைல வெய் மூணாறுலயே அங்க தனியா நாங்க யாரு எங்களுக் பக்கத்தில வந்து ஒரே ஒரு காட்டேஜ் தா நாங்க ஒரு காட்டேஜ் ஃபுல்லா பொகையாக இருந்துச்சு ப்ரோ அவ்ளோக் கிளைமேட் சூப்பரா அந்த ஹில்ஸ்டேஷன் அந்த மாரி வந்து
ரூமில எவ்ளோ ப்ரோ வன்ச்சங்க நியாபருக்கா
ரூம் வந்து எல்லாமே தெரியுமா ஆனா கரெட்டா சொல்ல முடியாது நம்ம அதுக் ஞாபகோ வச்சுக்க மட்டே ஆனா ரூம் எல்லாமே கம்மியா தா ப்ரோ ஆவு ஏனா அண்ணா துடு இருக்காரு அது வந்து கொடைக்கானல்ல வந்து ரொம்ப அடிக்கடி போய்ருக்கு பழோ கொடைக்கானல்லா நாங்க ரொம்ப ஃப்ரீயா தங்குற அளவுக் காசு குடுக்குறோ ரொம்ப கம்மியா இப்ப நாங்க ஒரு நாலஞ்சு பேருல்லா போறோம்னா ஃப்ரீயாலா தங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம அண்ணல்லா போய் அங்கிட்டு ரொம்ப பழகமானது ஆமா அது மாரி எல்லா எடத்துலயு ரெகுலரா டூருக்கு போற ஒரு அண்ண அவரு வந்து எல்லா எடத்துலயு ரூம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா தா எவ்ளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்ளே கம்மி பண்ணிதா எடுப்போ எப்போமே ரூம்
உ உ
அதுனால ரூம்லா கரெட்டா இவ்ளோனு சொல்ல முடியாது எல்லாமே அங்க பாத்து தா தெரியுமா
எங்க எந்த ஏரியா புரோ நீ
நா பாண்டிச்சேரி ஈசிஆர்ல இருக்க ப்ரோ
பாண்டிச்சேரியா ஓகே ஓகே ப்ரோ அப்பல்லா வந்து வெளி புரோ நம்ம தேர்டி ஆச்சு சொல்ற தேட்டி ஃபாட்டினா கூட ஓகே ஒரு ஃபாட்டி
உண்மையா வந்து நா சொல்றது வந்து நா இல்ல தெரியல நா அப்புறோ சொல்றே ப்ரோ உ கிட்ட கரெக்ட்டா எனக்கு தெரியல
அது எவ்ளோன் நா கேட்டே
ப்ரோ இப்போ நார்மலா சொல்றே பார் ப்ரோ ஒரு கிலோமீட்ருக்கு வந்து எவ்ளோ குடுப்பீங்க
நீயா ப்ரோ இப்ப நீங்க போனீங்க ஏ நம்ம வந்து இப்ப நா போனது வந்து நெறைய பேரு எல்லா பெரியவங்க நம்ம கூட வரவுங்க நம்ம அதுல பெருசா தலையிட மாட்டோ அவ்ளோ தெரிஞ்சுக்க மாட்டோ அவ்ளோ தா அது அப்ப தெரியுதா அவ்ளோ தா அந்த மாரி நம்ம இது இது வரைக்கு தெரிஞ்சதுல்ல அதுனால நா ஒங்களுக்கு அப்புறோ சொல்றே எனக்கு கரெட்டா எவ்ளோன்னு தெரியல ஆனா ஆயிருக்கு நீங்க சொல்ற மாரி நெறையதா ஆயிருக்கு
ம் இப்போ நார்மலா ஒரு கிலோமீட்ருக்கு இருவத்தி ரெண்டு ரூபா கூட இப்போ இருவத்தி இருபத்தி ரெண்டு கம்மிதா ரொம்ப கம்மிதா ஆ ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண் இருபத்தி ரெண்டு ரூபானு வச்சுக்கயே இருபத்தி ரெண்டு ரூபாய் கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்ருக்கு கணக்கு போட்டுக்குங்க அது வந்துருமே ப்ரோ பாதி நீங்க சொல்ற கணக் பாத்தா
நீங்க சொல்றது உண்மையா நா தப்பதா சொல்லியிருப்பே எனக் தெரிஞ்சு அது ஆனா ரொம்ப அதிகோ நீங்க சொல்றாளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்குமா என்ன அது எனக்கு டவுட் ஆகுது இந்த எழுபது அந்த ரேஞ்சு நா கேட்டு சொல்றே இரு எல்லாயு அப்றமா சொல்றே உங்க்கிட்ட ஆ செரிய தெரில ஆ ஆனா ஃபர்ஸ்ட் எலா நாங்க போன வர்ஷோ மட்டுந்தா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு நாங்களே செஞ்சோ அதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ் வந்து ஆமா நீங்க ரைட்டு ப்ரோ நாங்க அப்படிதா நெனச்சி போவ ஃபஸ்ட்டு ரெண்டு வர்ஷ் ஃபஸ்டு ரென்டு வர்ஷோ எதுக்கு நம்ம போய் செய்யணு காசு தா இருக்குதே மாணவரே போயிட்டு ஒரு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம வந்து இவ்வளதா சாப்பின்ணு அப்டி சொல்ல முடியாது நம்ம எல்லா வந்து ஒரு வொர்க்கு போனா பதினஞ்சாவு பத்து பதினஞ்சுனா நார்மலாவே ஆவு டிஃபனுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு காலைலெல்லா போயிட்டு பீப் கறி எல்லா அங்கல்லா எல்ல தனித்தனி இல்ல ப்ரோ பரைஸ் எல்லாத்துக்கு அதனால அங்க ஆ அதனால அப்படி ஆ அப்படியாவது டூ இயர்ஸ் பாத்தோ அது மாதி நம்ம கூட மாஸ்டர் ரெண்டு பேரு இருக்காங்க பிரியாணி மாஸ்டரு சேரிங்க ஆமா அது இல்லாம இப்ப ஒரு அப்போனா எப்டி பிளான் பண்ணோனா இந்த வாட்டி நாங்களே குண்டா அந்த சிலிண்டர் அடுப்பு எல்லா செட்டா எடுத்துட்டு போய்டா அங்க கறி மட்டு அங்க வாங்கி அப்றோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டேக்கு வந்து நாங்களே இங்கிருந்து வீட்டுல இருந்து செலவுக்கெல்லா வாங்கிட்டு போயிட்டோ அப்டின் நாங்க டைம் ட்ரை பண்ணி பாக்லான்னு பண்ணது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு இதுக்கப்றோ ஃபுல்லா அந்த பிளான் தான் ப்ரோ
ம் எந்த டைம்ல ப்ரோ செஞ்சீங்க கரெக்டா டைமிங் எப்டி கரெக்டா இருந்துச்சு
கரெக்டா ஒரு இப்போ ரூமுக்கு போறோன்னா ஒரு செவன் ஓ கிளாக்லா ஆரம்பிச்சிருவோ சிக்ஸ் ஓ கிளாக்கு அந்த டைமே ஆரம்பிச்சிருவங்க நம்ம வந்து நாங் என்ன நினைச்சோ எப்டியா வேல யாரு செய்ய மாட்டாங்க அப்டின்னு நெனச்சோ கடைசில அவுங்களே பாத்து நாங்க யாருக்கு எந்த இதுவு கஷ்டோ வரல எதுவு வர ல அவங்க நாலஞ்சு பேர் அவங்களே செஞ்சாங்க அவங்களே எல்லா பண்ணாங்க நம்ம சும்மா நாங்க ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின்னு வைபா அது மாரி பிரியாணி நைட்டு செய்றோல நெறையா செய்வோ இது மீதி வந்து காலைல சூடு பண்ணி அப்டியே சாப்ட்ருவோ ப்ரோ பிரியாணி நல்லா மாஸ்டர் ரொம்ப நல்லா செய்றவன்தா அதனால அந்த மாரி இருக்கும்போது நம்ம எல்லா பக்காத ஆமா ப்ரோ நெக்ஸ்ட் டைமு அது வரைக்கு எந்த பிளானு இல்ல நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் அந்த பிளான் எல்லா பண்ணிருக்கோ எனக் கரெக்டா இருந்துது ப்ரோ நம்மளுக்கு அங்க சாப்பாடு செட் ஆகுது செட் ஆகுலன்றது ஆ பட்ஜெட் அத
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிய இருக்கு அப்றோ வந்து அங்க நம்ம டேஸ்ட் வந்து நமக் கரெக்டா இருக்கு அங்க வந்து கொஞ்சோ ப்ரெண்டா இருக்கு புடிக்காது சில பேருக்கு